ஆ என்ன பண்ற
ம் நா சும்மாதா இருக்கே நீ என்ன
ம் நா சும்மாதா இருக்கே இங்க கரண்ட் ஆஃப் டே
ஓஹோ ஆமா இப்போல்லா அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது ம் ஒரே
கரண்ட் ஆஃப் ஆமா
ம்
இதுல வைஃபை வேற ஆஃப் ஆகுலா ம் ஃபோன் கூட ஆ ஃபோன் கூட நோண்டவே முடில என்னால
ம் எதாச்சு நீ டவுன்லோட் பண்ணி வெச்சிருக்கணு மூவி மாதிரி கரண்ட் ஆஃபானா மட்டு பாக்குறதுக்கு
சார்ஜ் இருக்க மாட்டேது ம் எதாச்சு ஒன்னு ஆகுது
நா இப்போலா அடிக்கடி ஃபோன் சார்ஜ்லே வெச்சுப்பே ஃபுல்லா ஃபுல்லா ஆக்கிட்டு எப்போ கரண்ட் ஆஃப் ஆகுன் என்ன தெரியாது டவுன்லோடு வேற பண்ணி வெச் ச்சிருக்கே நா சீரியஸ் பாக்றதுக்கு கரண்ட்டு ஆஃபான
சேரி சேரி
ம்
இந்த டைம்ல ஆகாது கரண்ட்டு ஆஃபு இந்த வாட்டியே அப்டி ஆயிச்சு என்ன தெரில
ம் ம் உ உனக்கு வந்து அன் எக்ஸ்பெக்டடா ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துருக்
அ ஆமா எப்வுமே நைன் தேர்ட்டிக்கு மேலதா போவு
ம் சரி ம் பரவால்ல நைன் தேர்ட்டிக்கு மேல இப்போ போகாது
போவலனா ஓகே சொல்லு
ம் நா இன்னிக்கு வந்து வட செஞ்சே வட செஞ்சு சாப்டு இப்பதா உக்காந்துருக்கே
சேரி சேரி அதுலயே ஆயில் ஃபுல்லா காலி ஆயிடு போல
ம் ஆமா ஆயில் ஃபுல்லா அந்த வடயே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு
அந்தானே
ம்
எவ்ளோ காஸ்லில்ல ஆயிலு பாக்கெட்டு
ஆமாமா
ம் அதுல நீ வழ தேவையா உனக்கு
சும்மா சாப்பட்றதுக்குதா எப்பவுமே சாப்ட மாட்டோ இன்னிக்கெதோ சாப்புனோனு இருந்துச்சி அதா செஞ்சே
சேரி சேரி வெளியே வாங்கி சாப்டா மாரி இருக்கா டேஸ்ட்டு
ம் நல்லாதா வந்துச்சு ஆனா என்ன ஆயில் புட்டுக்கிச்சு அது வந்து நியூஸ் பேப்பரு எல்லா வெச்சு நல்லா நசுக்கி சாப்ட்டே
ம் செரி ஓகே
ம் நீ என்ன பண்ற
நா சும்மாதா இருக்கே அதா கரண்ட்டு வேற ஹாஃப்ல
ம் ஆமா இப்போ எப்டி வந்துருச்சா ம் ம் ம் செரி செரி நீ மொபைல் ரீசார்ஜ் பண்ணி வெச்சுக்கோ இல்லாட்டி
அது வேஸ்ட்டு தானேன்னு நா போடவே மாட்ட இப்ப ஒய்ஃபை தா இருக்குல்ல ம் இன்கமிங் இருக்கு எனக்கு யாராச்சு கால் பண்ணா வரு அ அவுட் கோயிங் தா போவாது
அப்டி என்ன இது உந்து ஏ ர்டெல்லா ஜியோவா ஓ ஜியோனா வந்து இன்கமிங் நெறைய நாள் இருக்கு
ஆமா ஒன் இயர் இருக்கு
ஒன் இயரு
ம் ஒன் இயர் இன்கமிங் நா ஆர்டல் தா வச்சிருந்தே ஆ இந்த வைஃபை செட் பண்ண அப்றமா தா போய் ஜீயோ மாட்டி வன்ட்டே
ம் செரி செரி நா வந்து ஏர்டெல் தா வெச்சிருக்கே இந்த ஏர்டெல் வெச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ரீச்சார்ஜ் பன்லனா போது இன்கம்மிங் மெசேஜு வராது இன்கம்மிங் வந்து கால்சு வராது ஆமா அதா மெசேஜு வராது ம் கரெக்டு தா கூட ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு ஓ டி பி யே வர்ல ம் ஆமா ஏய் மத்து பண்ணனு அது முன்னாடியே செஞ்சிருக்கனு
ஆமா அது ஒண்ணு இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தா
ஆ அது எங்க போய் செய்றது இப்போ போய் செய்ணுனா எங்க அப்பா வந்து ஆயிரத்தெட்டு வேனா
அந்த கொட மாரி வச்சுட்டு இருப்பாங்கள்ள தெரியுமா ஆ அவுங்கிட்ட தா ஆமா ஆமா அவுங்கிட்ட தா போய் பண்ணே ஃபோட்டோ எடுப்பாங்க
உன்னையா
ஆமா அது வந்து சிம் வாங்கினதுக்காகவா இல்ல நேம் சேஞ்ச் பண்ணதுக்காக தெரில அது
சிம் வங்க தா ஃபோட்டோ எடுப்பாங்க
அத இல்ல நா வந்து என்னோட சிம்மு அப்பா பேர்லருந்துச்சு இப்போ என்னோட பேருக்கு நா சேஞ்ச் பண்ணே அதனால ஃபோட்டோ எடுத்தாங்க தெரில கன்ஃபார்மா தெரில நீ போய் பாரு ம் நீ போய் பாரு ஆமா எல்லா சேஞ்ச் பண்ணிதா ஆகணு
ஆமா இந்த ரேஷன் கார்ட்ல நேம் மட்டு கூட சேஞ்ச் பண்ணிட்டியா
ரேஷன் கார்ட் இன்னு அப்ளை பண்ல ம் பண்ணே போய் இப்பதா அது நேம்லா ரிமூவ் ஆய்ருக்கு நம்ம ஃபேமிலில இருந்து இப்ப போய் அப்ளை பண்ணுனு
சேரி சேரி
ம்
ம் பாஸ்போர்ட்ல்லா எடுத்துக்னுல நீ எங்கயாச்சு ஹஸ்பண்டோட ஊருக்கு போகனு
இருக்கு பாஸ்போர்ட்டு எனக்கு இன்னு இல்ல ம்
நீயு அப்ளை பண்ணி வச்சிருக்கோ எங்கயாச்சு போனு அப்டின்னா யூஸ்ஃபுல்லாருக்குல
ஆமா போனு பாக்லா ஒனக்கிருக்கா
எனக்கு இல்ல
இல்லல்ல
இல்ல இல்ல நானு மேரேஜ் ஆய்டுச்சுனா நானு அப்டியே அப்ளை பண்றே அப்பா கிட்டருக் க்கு அப்பா வந்து ஹஜு போய்ருக்காருல அவர்கிட்ட இருக்கு அண்ணன் கிட்ட கூட இருக்கு
சேரி ஆமா இப்ப போய் வந்தாங்க ஆ வந்துட்டாங்களா ஒங்க அண்ணெ
ம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க
சேரி என்ன வாங்கிட்டு வந்தாங்க தங்கச்சிக்காக
ம் எனக்காக எதுவும் வாங்கிட்டு வரல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக மேக்கப் வாங்கிட்டு வந்திருந்தான்
பரவாலியே
க்லேட் வாங்கிட்டு வந்திருந்தான்
ம் எவ்ளோ மேக்கப் போட்டாலும் அதே கலர் தானே
ஆமா அதனால அவ கேட்ருக்கா போல மேக்கப் வாங்கி தான்ட்டு என்னாமோ
அம்மா அப்பாக்காக
அப்பாக்காக வாட்ச் வாங்கிட்டு வந்தான் அம்மா க்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அம்மாக்கு மனச ஒடஞ்ஜி போயிடுச்சு
ஆ அம்மாதானே எல்லாம் செய்வாங்க
ஆமா
ம் பாரேன் திட்னாங்களா அப்போ
ஆ அவன திட்டல பட் ஆனா வந்து ஒரு மாதிரி சோகமா இருந்தாங்க
சேரி சேரி
ஒரு இது இருக்கணும்ல ஆமா ஏதாச்ச ஒரு சின்ன ஆ அதான் மத்தவங்களுக்காகலாம் கொண்டு வந்திருக்கா வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்காக அம்மாக்காக எதுமே கொண்டுவ அதான் தெரியலயே
ம்
நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கான் இல்ல இல்லன்ட்டு பொய் சொல்ல வேண்டியது
ம் அக்கௌண்ட்ல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா நீங்க
அதெல்லாம் அவன் குடுக்கவே மாட்டான் நம்ம அக்கௌண்ட் வேணா வந்தா பண்ணுவான் அவன் அக்கௌண்ட்ல்லாம் எதுவுமே குடுக்க மாட்டான் ம் என்ன சொல்ற மாதிரி இருக்கு
ம் ஜென்ரேஷன் இப்படியாச்சு
ஆமா கரெக்ட்டுதான்
இப்ப கிடைச்சிச்சா இல்லையா ஜாப் அப்போ போய் வந்தாங்களே ம்
அவன் என்ன போயட்டு வந்தானு தெரியல
ஆ அதானே ட்ரிப்பு மாதிரி போயிருக்காங்க போல
ம் ஆமா போய் சொல்லியிருக்கான் போல இங்க வொர்க்கு வொர்க்கு கிடையாது ஆனா இப்ப எங்க வெளியதா போயிருக்கான் ஆ இப்பவே வெளிய போயிட்டா எங்கியோ போயிருந்தா இன்னு வரவே இல்ல எப்போ வருவான் தெரியாது இப்போ வர டைம் தான் ஆனா தெரியல
வெளிய சாப் ஆனா
ம் ஆமா வெளியே சாப்பிட்டிருப்பான் அவனுக்கு என்ன
போன் போட்டு கேட்க மாட்டீங்களா எங்க இருக்காங்க
அதெல்லாம் கேக்கறதுக்கு கே எங்கம்மா வரியா‌ லன்ச்சுக்கு அப்படின்ட்டு கே கேட்டாங்க இல்ல வர்ல அப்படின்னு சொல்லிட்டான் ம்
சேரி விடு பாத்துக்கலாம்
ஆ எப்போ வேணுமோ வந்து சாப்டட்டு நமக்கு என்ன
ம் அதா வெ வெளிய சாப்ட்டு இருப்பாங்கல்ல
ஆ சாப்ட்டுதா இருப்பா அவெ சாப்டாமையா இருக்க போறா காலைல இருந்து எல்லா
ம் பைக் வச்சுருக்காங்கள்ல
பைக்கா பைக் இருக்கெ இந்த பெரிய பைக் இருக்குல
பின்னாடி ஹைட்டா இருக்குமே அதுவா ம் நீ உக்காந்துருக்கியா உக்காந்துருக்கியா நீ பின்னாடி அ ஹைட்டா எப்டி இருக்கு
பைக் ஓட்டிட்டு போனு
ம் எப்டி இருந்திச்சு
ம் நல்லாதா இருந்துச் அவெ ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தானா நா அவெ கழுத்த போட்டு நெறுச்சு
சேரி சேரி
ம் ஆமா
உங்க அம்மா அதுல உட்காந்துருக்காங்களா
ம் ஓக்காந்து இருக்காங்க
சேரி சேரி
ம் அந்த ஒரு வாட்டி தா உக்காந்துருப்பாங்க அதுக்கடுத்து அவுங்ள எங்கெயு கூட்டிட்டு போறான் சொல்லிட்டு
ம் சேரி சேரி அப்பறொ கம்ஃபர்டபுளாவே இருக்காதுல்ல அந்த மாரி பைக்குல
ஆமா நல்லாவே இருக்காது ஆ எடமே இருக்காது
ஆ புல்லட் புல்லட் கூட எனக்கு புடிக்காது டப்பு டப்பு டப்பு டப் சவுண்டு வந்ட்டே இருக்கு ஆ அது கூட எனக்கு புடிக்காது ஆமா புடிக்கவே புடிக்காது அது வந்து ஸ்டைல் ஸ்டைலா எல்லாருக்குமே புடிக்கு அது புல்லட்னா ராயலா இருக் ம் என்க் புடிகவே புடிக்காதுப்பா ஆமா ஆமா நார்மல் பைக் அவ்ளோதா புய்க்கு ம் நார்மலா ஆமா காரு கார் கூட செட் ஆகாது
ஆமா எனக்கு கார் கூட செட் ஆகாது கார்லா எனக்கு வேனு வேனு
அதானே இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கார் இந்துச்சுனா என்ன பண்ணுவ நீ
பைக் வாங்க சொல்றான் கிண்டல் பண்றாரு
டாப்ல உக்காந்துக்கோ கார் டாப்ல
ஜன்னல் தொறந்து விட்டுட்டா எதுவுமே தெரியாது
இல்ல இல்லன்னா அந்த மாரி கார் வாங்க சொல்லு கார்லயே டாப் ஓபன் பண்ற மாரி இருக்குல்ல
ம் ஆமா தெரியு தெரியு நா போயிட்டு அதுல நின்னுட்டே இருக்கணுமா அது வரக்கி வெயில் மா மண்டையெல்லா சூடாகிரு
அப்போ கார் உள்ள கொட உனக்கு செட் செட் ஆகல வெள்ய கொட செட் ஆகல அப்ப என்ன பண்றது சொல்லு ம் இப்போ பைக்ல கொட வெயில தான போன நீ
ஆமா
அ லாஜிக்கே இல்லாம பேசுல பார் நீ
இல்ல இல்ல பைக்ல வந்து ஒக்காந் போனு கார்ல வந்து நின்னுட்டு போனுல்ல செட்ட ஓபன் பண்ணி அப்டியா
ஆமா கார்ல அது பாத்ததில்லயா நீ அந்த மாரி மூவிஸ்லெலா காமிப்பாங்கல்ல
ஓ அந்த மாரி சொல்ரியா நீ எங்கட்டு கூட மேல ஒரு எதோ ஓபன் ஆகுல
ஸ்டைல்லா சும்மா போட்டோ எடுக்கதுக்கு அது
ம் இந்த வந்து தலைவர்களெல்லா வணக்க சொல்வாங்களே
ஆமா ஆமா தெரியு அது இல்ல சும்மா உக்கார்லா அது உக்காந்துட்டே போலா ஃபுல் ஃபுல்லா இங்க நின்னுடே ட்ரை பண்ணுவியா
ம் அதா அதா நா லென்த் வேனானு சொன்னோ நின்னுட்டே எப்படி இருக்க முடியுன்னு சொல்லிட்டு
சும்மா நின்னுவாங்க போட்டோஸ்காக அங்க போய் உக்காந்துன்லா சேரி நா அப்றோ கால் பண்றே ம் சேரி ஃப்ரீயாய்ட்டு நீ கால் பண்ணு
ஆ ஓ கே ஓ கே நான் கால் பண்ற பாக்ற